ஓ
ஹலோ ம் ம்
ம் என்ன பண்றீங்க
யார் பேசன்து இப்போ
நாந்தா பேசுன இப்ப
ஏதோ சின்ன பய வாய்ஸ் கேட்டது
ஆமா சித்தி பசங்கல்லா வந்துருக்காங்க
ம்
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா இல்ல இல்ல கேக்கு
ம்
சாப்டீங்ளா என்ன பண்றீங்க
சும்மாதா உட்காந்ருக்கே இது நேத்து சரவணா ஸ்டோர் போனோல சித்தியு அவங்க மயனு இருந்தாங்க ரெண்டு பர்ஃபயூமு அது வேற எதே நார்மனு பிராண்டுனா அது சூ சூப்ரா இருக்கு ஸ்மெல்லு பிளஸ் வந்து நா கால்ல போட்ட மதியான வரைக்ரகு நல்லாருஞ்சு ஸ்மெல் இவர்குமே இருக்கு டிரஸ் மாத் தியுமே எனக்கு ஸ்மெல்லு இருக் கு லைட்டா மைல்டா
ஆஹ் நல்லா இருக்கா எவ்ளோ அது
எவ்ளோலா தெர்ல ஃபர்யூம் எவ்ளோ வாங்குன ஃபர்ஃப்யூம் எவ்ளோனு வாங்னீங்க எர்நூத்தி எம்பது எர்நூத்தி எம்பதா ரெண்டு
ஓ ஆஹ் நீ வாங்கி கொடுத்தது டாப் நாச்சாருக்கு டாப் நாச் நா இன்னிக்கு அத யூஸ் பண்ணலான் பாத் ஐ நீங்க ஃபங்க்ஷன் போம்போது இந்த வேலயே வீட்டுக்கே நா வரல காலைல எழுந்து போயி எங்க அம்மாவ நா‌ ட்ரெஸ் எட்னு வர சொல்லி அங்கதா மாத்துன அதான் நைட்டுக்குமே எடுத்துட்டு போகல அது இன்னிக்கி யூஸ் பண்ணிக்கலா கேசு சூப்பரா இருக்குது நல்லா நிக்குது நேத்து நைட்டு நாம்ப வீட்டுல இருந் து நம்ம கேக்கல்லா கட் பண்ணி முடுச்சுட்டு நா சும்மா சும்மா பசங்க எனக்குலா அடிச்சாங்கள அது மறுநாள் காலைல வரைக்கு டிப்ஸே அந்த ஏ சி ரூம் லயு சுத்தினிருந்துது சூப்பரா இருந்துச்சு எனக்கு
மரி‌அம்மா கூட கேட்டாங்க ஆடர் பண்ணனுன்ட்டு
ஆமா ஆமா வாங்கி குத்துகலா வாங்கி குத்துகலா நோ ரொம்ப லக்கு காசு வந்தது உங்ளுகு வாங்கிகுத்து ளா
ஆஹ் அதான்
அதா இவுங்களு சரவணா ஸ்டோரு போயிருக்காங்க போயிட்டு காணம் பர்ச்சஸ்லா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுல ஒரு கீழ் பாத்தா நல்லா டிஃப்ரண்ட்டா இருக்குது ட்ரையங்கல் ஸேப் ள
ஆஹ் யார் போனது
ம்
உங்க வீட்லையா ஓ எப்போ
நேத்து போனாங்க போல
உம்
நல்லா இருக்கு ஸ்கேல் ட்ரையங்கள் ஷேப்ல நான் இப்பதான் பாக்குறேன் முதன் முறையா
இன்னது ட்ரைங்குல் ஷேப்புல
ஆஹ்
இப்பதான் பாக்குறேனே நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த மேரி எல்லாம் எனக்கு வாங்கணும் காலேஜ் போகும்போது
இது நல்லா இருக்கல்லாம் யூனிக்கா இருக்கு பாக்க
அது முக்கோணம் மரியித் தெரிலயே நீ நீட்டா தான் இருந்துச்சு
நான் ஓபன் பண்ணனா நான் அனுப்புறேன் நான் ஓபன் பண்ணிருக்கேன் அப்புறம் நீங்க இன்னைக்கு கேமரா வந்து செட் பண்ணேன் பங்க்ஷன்ல நான் தான் கேமரா செட் பண்ணிட்டு நான் நேத்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணேன் நேத்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஆஹ் கேமரால இருக்க ஸ்டோரேஜ் பேட்டரி எல்லாமே போட்டு எடுத்து ரெடியா வெச்சிட்டேன் நேத்து நைட்டே எல்லாம் பக்காவ ரெ
இப்ப வந்து எனக்கு ரைட் லெஃப்ட் காது வந்து கொஞ்சம் கரெக்ட் டா இருக்கு ரைட்டுக்காது கொஞ்சம் அடப்பு தான் இருக்கு வலிக்குது
உம் நீ நீ இந்த டிராப்ஸ் வந்து நீ திரும்ப திரும்ப போடு
உம் மாத்திர போடல மாத்திர போடனும் இப்ப சாப்பிட்டு. ஆஹ் வாங்கியாச்சு லிப்ட் மட்டும் கால்ல வந்து ரைட்டுரு நல்லா இருந்துச்சு சொன்ன இல்ல இப்ப லெப்டுல நல்லா இருக்கு ஒகே வ ரய்டு வந்து ஒரு ஒரு மாதிரி அடப்பா ஏதோ அடைச்சுனு இருக்குன மாரி உம் உம்
காலையில நைட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல ஆனா
உம்
லெஃப்ட்
லெஃப்டு நல்லா இருந் ரைட்டு நல்லா இல்ல ஆ சண்டேவும் வெப்பாங்கன்னு நெனைக் கிரா ஆபீஸு சாட்டர்டே ஆமா சண்டேவும் வப்பாங்கன்தா நெனக்கிறே
சரிங்க சரிங்
மந்த் என்டு இல்ல மே பி விட்டாங்க ஒரே நிமிஷத்துக்கு மந்த் எண்டு நாளா அவுங்க அப்டிதா சொன்னாங்க ஆனா இதுனால மந்து எண்டு நாள மேபி வெப்பாங்க
அப்டி இருக்கலா ஏன்னா நம்மளுக்கு இந்த இந் இந்த மந்த் பெஸ்டிவல் லீவு வேற கொஞ்சோ வந்துச்சு
உம் வெச்சாலு கண்டிப்பா போயிதா ஆகணு
ஆமா நீங்க ஆல்ரெடி லீவ் எடுத்துருக்கீங்க வேற
ஆ ஆ சொன்னாங்க அவுங்க ஃசாட்டர்டே எடுக்காாதீங்க ஃசாட்டர்டே கண்டி கண்டிநியுவா
இல்ல இல்ல சாட்டர்டே நம்மளுக்கு அவசியோ இல்ல எடுக்க ம் ம்
அதுவு சேத்து எடுக்காதீங்கன்னுனாங்க கண்டிப்பா வந்து சண்டேல இருக் கொன்ன நெனக்கிறேனா
உம் அது எதாச்சு ஆஃபிஸ்க் க்கது ஒரு குருப் இப்ப எதாச்சு இருக்கா
ஆ என்ன இன்னு ஆட் பண்ல பண்ற பண்றதா சொல்றாங்க மறந்துறாங்க அவுங்க ஃபோக்கா இருக்காங்க அதுனால
உம் உம் உம்
ஆ வச்சிற்காங்க குரூப்பு அதுல வந்து ஆட் பண்ணனு
ஓக்கே ஓக்கே ஓகே
உம் ஐ டி காட்தா இப் எப்ப குடுப்பாங்கனு தெர்ல எனக்கு
காடு குடுத்துருவாங்க அது இந்த வைக்குல முடிஞ்சிரு அது
உம்
இந்த வர்ற வீக்ல குடுத்துருவாங்கனுதா நெனக்குறே
ஓ
இப்பவே எனக்கு அனுப்புங்க நா அத எப்டி இருக்குனு நா பாக்குறே
ம் இந்த மன்த்தா இந்த ஒரு மழையால போனீங்க இது எப்டி போடுவாங்கனு தெர்லங்
ஆமா அதுதா எனக்கூ தெரில ஒருவேள எல்லார்க்கும் போடுற டைம்லயே உங்களுக்கு சேலரி கிரிடிட் ஆய்டுமா இல்ல நீங்க போன டேட்லருந்து அடுத்த டேட் வெரைக்கூ வருமா ஆ அப்டியா ம்
இல்ல மோஸ்லி வந்து ஒன்னு டூ லாஸ்ட் மந்த் ஸ்டாட் லந்து லாஸ்ட் சிர்க்கு தா போடுவாங்க மோஸ்டாவே ஆமா அது அதுக்குள்ள இப்ப நா ஃபன் ஃபய் டே தா வந்துர்கனா அது மட்டு தனியா போடுவாங்க அந்த மாரி உனுக் புரிலியா ஆ ஒன் டூ தேட்டி நம்ம வந்த டேட் தா ஒரு அஞ்சு ஆறு அந்த மாறி போடுவாங்க
ஆமா ஆமா ஆமா
க்காதா இருக்கு எனக் தெரிஞ்சு இப்ப டொன்டிஃபைவ் னா டொன்டி ஃபைவ் டூ டொன்டிசவன் இந்த மாறி இருக்காதுனு நெனைக்குறே
ஆமா ஆமா அப்போ ஓகே தா எனக் தெர்ஞ்சி நீங்க எப்ப ஜாய்ன் டேட் ஆஃப் ஜாய்ன்
ஏன் உங்களுக்கு தெரியாதா
இல்ல சொல்லுங்க
சொல்ல முடியாது
உக்கு தெரியாதா என்னைக்குன்னு
இல்ல இப்ப நானு கணக்கு போட்டா கரெக்டா வரும்
அதான் எப்பன்னு தெரியாதா
ஓ லவ்
கேக்குது கேக்குது எப்பன்னு தெரியாதுன்னா கேட்டன்
இங்க டவெண்ட்டி பஃபைவ்ங்க நீங்க சொல்லுங்க
டுவன்ண்டி ஃபோர்
டுவெண்டி ஃபோர் நோ
டுவன்ட்டி சிக்ஸ்
டுவென்டி ஃபைவ் நீங்க ஜா ஜாய்ன் பண்ணிருக்கீங்க அப்ப அப்பல இருந்து நீங்க சர் டர்டி ஒன் அதாவது சவன் டேஸ் ஆஹ்
ஆஹ்
சவன் டேஸ் சவன் டேஸ் ஒர்கிங்கு அந்த ஒர்கிங் டேஸ் மட்டும் ஃபோர் டேஸா
ஆமா சாட்டர்டேவு ஆட் பண்ணா ஃபோர் டேஸு
ஆ அதுல அந்த ஃபோர் டேஸ்ல நீங்க ஒன் டே லீவு கரெக்டா
இ ரெண்டு லீ டூ லீவ சேத் காம பக்ரீத் லீவ் அவுங்களா குடுத்தது அதுனால அதுக்கும் சேலரி தருவாங்க ஓகேவா
த லீவ நா கணக் கேக்கறேன் நானு
காம சாட்டர்டேவ சேத்து ஃபைவ் டேஸ்
நான் வந்து
து சாட்டர்டேவும் சேத்து ஃபைவ் டேஸ்
ஓகே ஓகே
ஃப்ரைடே சேக்காம இன்னைக்கு சேத் க்காம
தேர்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவென்டி செவன் டொண்டி எய்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டுவெண்டி எய்ட் லீவு அது டுவெண்டி எய்ட் காண சாலரி அவுங்க குடுத்துருவாங்க சாட்டர்டே ஓட சேத்து ஃபைவ் டேஸ் அந்த ஃபைவ் டேஸ்கான சேலரி உங்களுக்கு மேபி ஆஹ் ஃபிப்த் வரலாம் இல்லனா இது சேத்து மொத்தமாவும் வரலாம் கரெக்டுங்களா உம் எவ இன்னிக்கே அது ஃபிப்ட்டிகுல்லயே வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் இல்லன்னா அது ரொம்ப நாள் ரொம்ப நாளும் வேல செய்ற மாரி ஒரு ஃபீல் வரும்
ம்
நீங்க அது பாருங்க அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க
ஆ கேட்டு சொல்ற நானு
உம் கேட்டு சொல்லுங்களே அப்ற இது இன்னிக்கு சமையல் என்ன வீட்ல
சமையலா சப்பாத்தி இட்லி அதுக்கப்றம் வ சப்பாத்தி தக்காளி தொக்கு
சப்பாத்தி தக்காளி தொக்கா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்
என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணு கடையாது
ஒன்னும் கடையாதா ஏ என்ன ஆச்சு
வர இரு சொல்லு
செரி என்ன ஏ க ன்ட்ரிபியுஷன் பண்ணல எப்பமே உங்களோட காண்ட்ரிபியூஷன் தென் உங்க சமையல்ல இருக்குமே கான்ட்ரிபியுஷன் பெரிய இம்பாக்ட் குடுக்கு உங்க சமயல்ல இன்னைக்கு ஏ இல்ல
நானே மூட் அவுட்ல இருக்கே
ம்
நல்லா இருந்தானா சமைக்க தோணும்மா
கரெக்டா டென்னுக்கு கட் பண்ணிடுங்க
ஆஹ் டென் டென் தேர்ட்டி அ அந்த மேரில்லா வீட்டுக்கு வந்துருங்க வேலைய முடிச்சுட்டு
ரெண்டர
ஓகே அது எனக்கு புரியிது. து நீங்க சொல்றது. நா என்ன சொல்றனா